இதுங்களா ப்ரோ
ஹலோ
ஆ கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ
ம் நீங்கன்னா ப்ரோ படிக்றீங்க
நா காலேஜ் ப்ரோ
ஆ காலேஜ் என்ன படிக்கிறீங்கன் கேக்குற
என்ன இன்ஜினியரு இது சிவில் இன்ஜினியரு
சிவிலா சூப்பர் சூப்பர் ப்ரோ
நான் வந்து வேற எடுக்கணுன் நெனச்ச ஆனா லாஸ்ட் சிவிலே எடுத்துட்ட
யாராச்சு சொல்லி எடுத்தீங்களா இல்ல நீங்க எடுக்கணுன் எடுத்தீங்களா
சொல்லிதா எடுத்த நா எடுக்கணுன் நெனைச்சிருந்தா கண்டிப்பா எடுத்துருக்க மாட்ட ம் வீட்ல சொல்லிதா எடுத்தே
இன்ட்ரெஸ்ட் இல்லாது எத்துட்டீங்களோ பரவால ப்ரோ எல்லாத்துலயுமே ஒரு ஸ்கோப் இருக்கு ஓ என்ன காலேஜு
இங்க ஏ இப்போதைக்கு எங்க ஊர்ல கொஞ்சோ பெரிய காலேஜ்ஜா யூனிவர்சிட்டின்னு ஒன்னு
ஜாய் யூனிவர்சிட்டியா கேள்விப்பட்டிருக்கே ப்ரோ நா கூட
ஆ அது இங்க இருக்கதுல கொஞ்சோ மேக்சிமம் எங்க எங்க கன்னியாகுமரி சைட்ல ரீல்ஸ் போட்றங்க முக்காசிபேர் அந்த இதுதா
ம் ம் எப்டி காலேஜ் கொஞ்சோ லிப்ரல்லா இருக்குமா
ஆ அ ராயல் வி நல்ல ரொம்ப ஸ்ட்ரிட் இல்ல
நார்மலா ட்ரெஸ் கோட்லா கூட கண்டுக்க மாட்டாங்க
கண்டுக்க மாட்டாங்க ஹேர் கண்டுக்க மாட்டாங்க
அப்படி இருந்தாலே போதுமே ப்ரோ காலேஜ் லைஃபு ஏனா இன்ஜினியரிங்ன்னு எடுத்துக்குனீங்களானாவே சில காலேஜ்ல்லா போயி ரொம்ப ஸ்ட்ரிட் ஸ்கூலோட மோசமா இருக்கு
ம் ரொம்ப யோசிச்சே ஒரு பக்க இப்படி யோசித்தாலு இன்னொரு பக்க சிட்டா இருக்கு
பரவால்ல உங்க வீட்டு்லயே ஒரு நன்மைதா பண்ணிருக்காங்கன் நெனைச்சுகங்க ஆமா ப்ரோ காலேஜ் தா ப்ரோ நம்ம லைஃப் என்ஜாய் பண்ற டைமே அந்த ஸ்கூல் டைமு இந்த காலேஜ் டைமுதா
ஸ்கூல் டைம்ல்லா மறக்க முடியாது இது
அது ஸ்கூல்ன்ற ஸ்கூல் லைஃப் வந்து யாராலுமே மறக்க முடியாது எவ்வளோதா ஸ்ட்ரிட்டா இருந் தாலு எப் ப்டிதா சண்
அது அதா அந்த முடிஞ்ச பரவுதா அதுக்குள்ள அரும
ஆ அப்பல்லா வந்து ஏன் ஸ்கூலுக்கு போறமோன்னு இருக்கு ஊலுக்கு எப்ப போவோன்னு
இன்னு ஞாபக இருக்குது ப்ரோ ஸ்கூல் போ மாட்டேன்னு ஆனா இப்போ ஸ்கூலுக்கு போ மாட்டோமான்னு சொல்லி ஒரு ஃபீலிங்
வாழ்க்க அப்டியே போயிடுது ப்ரோ பரவால்ல காலேஜ் இப்ப எத்தனாவது இயர் நீங்க
நா இப்பதா ஜாயின் பண்ணிருக்கே சொன்னல்ல
இன்னு காலேஜே ஓப்பன் பண்ணலையா
அ பண்ணல ஆனா போய் ஒரு ரெண் ரெண்டு மூணு நாள் போனே எனக்கு வந்து போர் டொண்டிதா
பரவாயில்லையே
கர
போதும் ப்ரோ எல்ல மார்க்ஸ வெச்சு என்னாப் பண்ணப் போறோ
ஆமா அது ஒண்ணு தா இப்ப நா ரெண்டு நாளைக்கு முன்னாடினே ஸ்கூல்ல கூப்பிட்டாங்க அப்பதா போகு போதுதா நம்ம ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஆயிருக்கேன்னு சொல்லி ஒரு இது நாங்க இருக்கும் போது இவ்ளோ டெவலப்மெண்ட் இல்லையே அப்டி ஆமா ஜாலியா இருக்கு எங்க ஸ்கூல என்னன்னா எங்க ஸ்கூல வந்து அவ்ளோ ஸ்டிட்டு கெடையாது ப்ரோ எங்க செ எங்க செட் மட்டு ஒரு தப்பிச்ச போல ஒரு இது
என்னா குரூப்பு நீங்க
நா வந்து எங் இங்க சிவில் குரூப் கேள்விப்பட்டிருக்கே தெரியுமான்னு தெரில பேசிக் சிவில் இன்ஜினியரிங் தா ஸ்கூல்ல
ஓ பரவாயில்லையே அது ரிலேட்டாதானே படிக்கிறீங்க இப்போ அதெல்லா இருக்கே ஒண்ணு இல்லையே
ஸ்கூல் ஆமா அதேதா படிக்கிறே இருந்தாலு எனக்கு அந்த சிவில் பீல்டுல இன்ட்ரஸ்ட்டே இல்லே
ம்
அது என்னன்னா வெளிநாட்டுக்கு போனாதா மவுஸ் இருக்குங்கிறாய்ங்க வேல பாக்கும் போது அதுதா என்ன பண்ணப் போறேன்னு தெர்ல
சே அப் போயிடுங்க அப்போ ஃபாரினு
அம் ஆமா இந்த உங்களுக்கு தா தெரியுமே கன்னியாகுமரினாலே முக்காவாசி எல்லா ஃபாரின்ல தா இருக்காயிங்க
அப்டி சொல்றீங்களா
ஆமா அத நம்மளு அப்டியே நம்மளு அந்த நூத்தல ஒருத்தனாவே ஆயிருவோமுன்னு
ஆ பூட்டியா ஒருத்தனு சொல்லக்கூடாது
இது வேற இப்போ ஃபுல்லா எங்க ஊர்ல நியூஸ் என்னன்னா எங்க ஊர்ல ஏதோ கனி வள ஏதோ தோண்டி கன்னியாகுமரிய நாசப்படுத்த போறாங்கன்னு சொல்லிதா இங்க ஃபுல்லா நியூஸு ம்
நாளு எனக்கு கரெக்டா தெர்ல அது ஃப்ஸ்ட்டு
இது என்னன்னா கடக்கரை பக்கத்துல ஏதோ தோன்றாங்களா தோண்டுனா அவ்ளோ வேஸ்ட் எல்லா நெறைய வரு கன்னியாகுமரி நாசமாயிருன்னு சொல்லி இதாவுது
ஆ ஆமா ப்ரோ அது இந்தப் ப்ராபளமும் ஃபர்ஸ்ட் கேள்விபட்டனா இந்த தண்ணி இருக்குல்ல காவிரி தண்ணி அதுல கொஞ்சோ எதோ நொறையா வருது
ஆமா ஆமா ஆமா அதுவு பேமஸ்சா தா போயிட்டு இருக்கு
அதுவு கொஞ்ச இதுவ தா போயிட்டு இருக்கு
ம் இப்போ என்னன்னா அது வந்து விஜய் தா கையெழுத்து போட்டது வந்துச்சு அப்டின்னுட்டாய்ங்க
அப்டி இருந்தால்லு அவரெல்லா சொல்ற முடியாது
ஆமா அது அந்த சைன் போட்டு கான்ட்ரக்ட் எடுத்தனால தா அப்டிங்கறாய்ங்க ஐயோ என்னத்த சொல்லன்னு தெர்ல
சொல்றவங்க ஆயிரோ சொல்லுவாங்க ப்ரோ
ஆனா அப்டி வந்து அது மட் இப்ப வந்துச்சுன்னா எங்க கன்னியாகுமரி முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறே ஆமா ஏன்னா மேக்சிமம் எங்க ஏரியா கடற்கரை சைடு கடற்கரை மக்கள் ஏ்கிறமே இங்க இப்போ இன்ஸ்டா இன்ஸ்டா எல்லாத்துலியுமே நியூஸ் எல்லாத்துலியுமே பேட்டி குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவுங்க இது வரக்கூடாது எங்களுக்கு வரக்கூடாதுன்னு
ம்
அதா என்ன எதுன்னு தெர்ல உங்களுக்கே தெரியுல எங்க ஊர் எப்டி இருக்குனு
தெரியு தெரியு தெரியு
அது மீனுக்களா எவ்ளோ ஃபேமஸூ
ஆனா உங்க ஏரியாளா சூப்பரா இருக்கு ஃப்ரோ சுத்தரத்துகுல்லா
ம் ம் ஆம் அதாம் ஃப்ரோ பக்கத் த்துலயே உ எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்தா ஆறு சூப்பரா இருக்கும்
ஆ ஆ
அதெல்லாம் அதக்கு பக்கத்துல ஊருக்குள்ளேயே கொளம் உண்டு எல்லா ஊருக்குமே மேக் ஸ்விம்மிங் ஃபுலா இருக்கும்
ஆமா எங்க ஏரியல்லா கூட கொள இருக்கு ஆறும் இருக்கு இருந்தாலும் உங்க ஸ் சைடு வந்து கொஞ்சோ உண்ணு கொஞ்சோ சூப்ரா இருக்கும்
ஆ மேக்சிமம் அது அப்டி அந்த இதோடையே இருக்கும் பாத்தீங்களா நேச்சரோடயே
ஆமா ஆமா ஆமா
அதுனால
நீங்க வருவீங்களா அடிக்கடிக்கு சென்னை சைட்லாம்
ஆமா என் சித்தி அங்கதா வேல பாக்குறா நா இந்த வருஷம் ஆமா அடிக்கடி வந்து ஒரு வாரம் மேக்சிமம் ஒரு மாசவர தங்கிடுவ போயிருக்கே இந்த இந் இந்த வருஷோ நா அவா வீட்டுக்கு வந்து அவா வந்து பேங்க்ல வேல பக்கனால என்னைய வீட்லயே விட்டுட்டு போயிருவா
அதா நீங்க எங்கங்க சுத்திருக்கீங்க
நா வந்து மெரினா போயிருக்கே வேற எது இன்னொரு ஃபீச் வந்து போயிருக்கே அது என்ன ஃபீச்சன்னு தெர்ல வேற ரெண்டு மூணு மால் போயிருக் ம் தேட்ரு மேக்சிமம் பாத் க்கல் அவ வீட்டு பக்கத்துல தேட்டர்ருனால நாங்க தேட்டர் நெறைய வாட்டி தேட்டருக்குதான் போயிருக்கோம்
ஓ
அப்புற வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு மால் அந்த மால் நேம்லா தெர்ல ஃப்ரோ எனக்கு மால் ஒண்ணு இருக்கு ஆனா சூப்பரா இருக்கு ஏன்னா இங் இங்க ஒ உம் ம் உங்களுக்கு வந்து மால் வந்து புதுசு கெடையாது ஆனா எங்களுக்கெல்லாம் புதுசு அது
ம் ம் கோயம்புத்தூர்ல கூட ஒண்ணு கட்டியிருக்காங்க போலயே ஆனா லாங்கா ஃப்ரோ கோயம்புத்தூர் உங்ளுக்கு லாங்தா
கோயம்புத்தூர் எங்களுக்கும் ஆமா எயிட் எயிட் ஹர்ஸ் வந்துரு
எய்ட் ஹவர்ஸ் வந்துரும் ஆ ஓ நீங்க அப்டி இருக்கீங்க கோயம்புத்தூர் இங்க இருக்குல ஆ
ஆமா எங்களுக்கு வந்து இங்க இருந்து கேரளா கிட்ட
ஆமா கேரளா நீங்க ஒட்டி தானே இருக்கீங்க
ம் ஆ ஒன்ற மணிக்கூர்ல கேரளா மெயின் பேர் ம்மா ட்டிருவாண்ரம் உள்ள பேய்ரலாம்
இங்க இருக்கு பக்கத்திலேயே ஒரு சிவன் டெம்பிள் ஒண்ணு இருக்குல
ஆ ஈசா
ஆ அது கோயம்புத்தூர் ப்ரோ கேரளா கேரளல சொல்ற நல்ல ஊருக் போய் வந்துட
அது பேராமா மறந்திச்சு ஆனா நா இந்த வர்ஷோ ப்ளான் போட்ருந்தே நா வந்து மேக்சிமோ எங்களுக்கு கேர்ளா சூட்டு வருமா போம்போதே குப்ப அந்த இந்த வர்காலா போய்ட்டு வரும்போது போணுன் ப்ளான்லருந்துச்சு டேட்டு இதாவுனால கொழம்பிச்சு நா நல்லா த்தோட நா அதுக்கு தா ஆசயோட போயிருந்தே இந்த வாட்டி வொர்க்கலா விட அந்த சிவன் கோயில் போனுன் தா ஆசப்பட்டே அது கடற்க்கரையோட
ப்ரோ அது நாங்க ஒங்க கேர்ளா வரம்போது அப்டிதா ப்ரோ வந்தோ நாங்க கன்னியாகுமாரி வரம்போது கேர்ளாலந்து வர்காலாலருந்து கன்னியாகுமாரி வர வழியே அதா ப்ரோ ஏனா
நாங்க வந்து ட்ரெயின் டிராவல் பாத்துக்கோங்க எங்களுக்கு அதனால தெர்ல
ஓ ட்ரெயின்ல போய்ட்டீங்களா நீங்க நாங்க வேன் எடுத்துட்டு போனோ ம் ம்
அதா எல்லாமே அவுங்க ஸ்பான்சர்ல போட்றதுணா
ம் அதனால சொன்ன மாரி நீங்க அந்தளவுக்கு சுத்திருக்க முடியாது
ஆ எனக்கென்னானா அவுங்களுக்கு போணு வீடியோ எடுக்கணு
அதுக்காகவே வீடியோ எடுக்கதுக்காகவே போனீங்களா வர்க்கலா
ஆ அவுங்களுக்கு அங்க வந்து சூட்டு ப்ரமோஷன்
அங்க போய் எதாச்சு ப்ரமோஷன் பண்ணாங்களா
அவுங்க ஒரு கடைக்கு ப்ரமோஷன் பண்ணாங்க மேக்ஸ் லூலூ மால் கேள்விப்பட்ருக்கீங்ளா கேர்ளால
லூலூ மால் ஆமா
ஆ முக்காவாசி ப்ரமோஷன் அங்கதா வரு
சூப்பர் ப்ரோ அதா அவுங்க கூடவே நீங்களு அப்டியே போய் ஜாலியா என்ஜாய் பண்ணி சுத்துறீங்க
ஆமா அங்க போனா ஒரே இதுதா ஒங்களுக்கே தெரியுல செலிபிரிட்டி உள்ளதல்லா நாங்க ரெண் நாங்க ரெண்டு பேரு எனக்கு ஒரு அவுங்க வந்து அவுங்க அந்த அக்கா மேக்சிமம் தனியா வருவாங்க இல்லனா இன்னொரு நாங்க மொத்தொ நாலு பேர் தா போவோ வெளிய‌ போம்போ து அவுங்களோட பொண்ணு ஒண்ணு உண்டு சின்ன பொண்ணு குட்டி பொண்ணு அந்த பொண்ணு ஒன்னு வரு
ம்
மத்தபடி நாங்க ரொம்ப யாரு போமாட்டோ அவுங்களுக்கு ஒரு டிரைவர் உண்டு அந்த டிரைவர் அப்றோ‌ நாங்க ரெண்டு பேரு எனக்கு இன்னொரண்ணே உண்டு எ கூட அல்ல இன்னொரு நாங்க ரெண்டு ஆ இல்லல் அந்தண்ணே வந்து அந்த அக்காவோட எடிட்ரு
ஓ அப்டியா ஓ அவுங்களுக்கு வேற எடிட்டரு உங்ளுக்கு வேற எடிட்டரு நீங் கேமரா வச்சிருக்கீங்களா
ஏ எனக்கு நா ஒரு அண்ணே சொன்னேல எப்பவு கூடாலா வருவாங்கன் அந்தண்ணே கிட்ட ரெண்டு கேமரா உண்டு ஆ அது ஒன்னு ஒன்னு ஃபுல்லாவே எ எ கிட்டதாருக்கு அந்த இப்படு எ கிட்டதாருக்குது அது வந்து மேக்சிமம் நாங்க வந்து அந்த அக்காக்கு மட்டு எடுக்க போ மாட்டோ வெட்டிங்கு போவோ வெட்டிங்கு‌ எல்லா எல்லா ஈவென்டுக்கு போவோ
ம்
அதுனால அப்டி கொஞ்சோ இது ரா க்கீ ராகுல் தெரிமா ப்ரோ ஒங்ளுக்கு கொஞ்சோ எங்க ஏரியாலா ஃபேமஸ்ஸு ரொம்ப
ஆ இரா கள் பாத்திருப்பனான்றது
நீங்க பா கொஞ்ச ஒயிட்டா இருப்பா ஆளு கொஞ்ச லேடிஸ் பேண்ஸ் கூடுதல் தலைவருக்கு
பாத் இன்ஷ்டால பாத்துருக்க வாய்ப்புருக்க ஆனா நேம் கரட்டா ஞாபகத்தில்ல
ஆ அந்த லா வந்து சரியான பேமஸ் அவம்லா எங்க கிட்ட எப்டி க்ளோ நாங்க கேமரா வச்சிருக்கனால மேக் சிம் எல்லா இது எல்லார் கூடலு நல்ல இது
ப்ரோ அது இப்போ கேமரா இருக்குன்னா நார்மலா இருக்குன்னா அதுக் ன்னா பண்ணுவீங் சார்ஜ் போடுவீங்களா இல்ல ஏதாச் சி அடிக்கடிக்கு இது போ இப்போ அந்த ரெக்கார்டுக்கு அது நீங்க வந்து இது போட்ணுமா
எது புரியல
ஏதோ சொல்லுவாங்கல்ல இப்ப வெறும் சார்ஜ் இந்தா மட்டும் போதுமா பேட்டரி இந்தா மட்டும் வேற எதுவுமே தேவல்ல
பேட்டரி வேணு அதுக்கு அந்த இது வேணு மெமரி கார்டு வேணு
அவ்ளதா வேற எதுமே தேவ இல்லையா
வேற லென்ஸ் வாங்கணு நம்ம கேமரா மட்டும் தர மாட்டாங்க கேமரா கூட ல லென்ஸ் வாங்னு
வாங்கிட்டு ஒரு டைம் வாங்கிறீங்க லென்ஸ்செல்லா அதுக்கப்பறோ நீங்க யூசேஜ்க்கு எப்டி யூஸ் பண்ணுவீங்கனு கேக்குற வேறு பேட்டரி இருந்தா போதுமானு கேக்குறே
அதுக்கப்பறம் ஆமா நம்மளுக்கு பேட்டரி இருந்தா போது இது கார்டுருந்தா போது போட்டா எடுத்துக்கலா போட்டா வீடியோ ஒரே கேமரால எட்த்துக்கலா
ம் இப்ப இன்ஸ்டன்ட்டா அப்டியே கூட எடுத்து தந்துருவீங்கல போட்டோ
ஆமா அப்பே எடுத்து ஆஹ அது வராது அது நம்ம உங்களுக்கு கையில தர்லா உடனே பிரிண்டு போட்டு தர முடியாது சார் உடனே மொபைல்ல போன் போன்ல உடனே உடனே உடனே போன்ல சென்ட் பண்ணிட்லா
ஆனா அதா அந்த பிரிண்ட்டு போட்டுத்தருன்னா அதுக்கு கொஞ்சம் சிஸ்டம்ல போட்டு
சிஸ்டம்ல சிஸ்டம்ல போட்டு பிரிண்ட் போட்டு பிரிண்டிங் மிஷின் இது பிரேம் மிஷின்லா எங்ககிட்ட உண்டு நாங்கலா சூரி பிரேம்ஸ்னு ஒண்ணு வச்சிருக்கோ
ஓ ஓகே ப்ரோ
அது வந்து பிரேம்ஸு அடிப்போ ஸ்டூடியோ எல்லாமே அதா எங்களுக்கு
ம்
அதனால ஃப்ரேம் நாங்க நெறைய போட்டு கொடுப்போ ஃப்ரேம் ஆஃபர் நெறைய இன்ஸ்டா பேஜ்ல போடுவோ நீங்க என்ன பண்றீங்க
சே து இருங்க ப்ரோ கால் பண்ட்டுமா
ஆ ஆ பண்ணுங்க